ஹலோ கேக்குதா ஹலோ
கேக்குதா கேக்குதா
நீங்க பேசுறது கொஞ்சம் மெதுவா கேக்குது கொஞ்சம் சத்தமா பேசுறீங்களா
ஆஹ் சே சத்தமா பேசுறேன்
ஆஹ ஏ எடையில ஒரு சம்பவம் சரியான சம்பவம் அதான் அந்த குண்டு பையன் இருக்கான்ல
மா
அவன் கால் பண்ணான் சரியா அப்ப கால் பண்ண இல்ல நான் தான் கூப்டேன் எதுக்கோ ஆஹ் நீட்டுக்கு எனக்கு இன்னும் ரீஃபண்டே ஆகலடி
யோ
ஆஹ அவனுக்கும் ரீபண்ட் ஆகலயாம்மா அப்ப என்னன்னே தெரியல நானு விட்டுட்டேன் இன்னும் எனக்கு ரீஃபண்ட் ஆகல எப்ப எதுக்கு எத்தனை நாளுக்குள் ரீஃபண்ட் ஆகும்னு சொல்லிருந்தாங்க
எனக்கு அதெல்லாம் வெவரமா தெரியல ஆனா அஹ அது வந்து ஒரு மூணு நாளே வந்துருச்சு
ஆனா எனக்கு இன்னும் ரீபண்டே ஆகல
ஏ அப்ப நீ ஏதாவது அந்த கால்ல பேசுனியா
இல்ல இல்ல எதுமே பேசிட்டு இல்ல நான் அதை பத்தி மறந்து மறந்து போறேன் இப்பத எனக்கு ஞாபகமே வருது ரீபண்ட் ஆகலேன்னு சொல்லிட்டு இப்ப நான் அதை பத்தி செக் பண்ணே என்ன ஆச்சு ஏதாச்சு ச்சே நான் பா்க்கணும் அப்போ அவுங்க கிட்ட நான் கால் பண்ணி கேட்டேன் இந்த மாரி உங்களுக்கு ரீஃபண்ட் ஆயிடுச்சா எனக்கு ஆகவே இல்ல அப்டினு சொல்லி நான் கால் பண்ணி கேட்டேன் அப்ப அவுங்க சொன்னாங்க நான் அதை பத்தி யோசிக்கவே இல்ல நான் மறந்துட்டேன் அப்டின்னு சொல்லி சொன்னாங்க
ஏன்
அப்போ இது எங்க இருக்கீ எங்க இருக்கே நீ அப்டின்னு சொல்லி கேட்டன் அப்போ வந்துட்டு அவுங்க நான் இந்த மாரி ஒரு ஆபிஸ் இது ஆதார் கார்டு அப்டேட் பண்றதுக்கு வேண்டி வந்ருக்கேன் அப்டின்னு சொல்லி சொன்னாங்க அப்போ சரின்னு சொல்லி நானும் போன கட் பண்ணிட்டேன் திருப்பி கூப்டுட்டு முன்நேற்று சரியான சம்பவம் ஆயிடுச்சு அப்டின்னாங்க
ஏன்
இது என்னவாமா ச் அதாவது அதுக்கு முன்னாடி நாள் சாய்ங்காலம் ஒரு நாலு மணிக்கு அவனும் அவனோட ஃப்ரெண்டும் வந்துட்டு இந்த பேட்ரி பைக் இருக்கும்ல
அம்மா
பேட்ரி பைக்ல சும்மா பக்கத்துல எங்கேயோ போயிருக்காங்க போகும் போதுட்டு அப்புறம் ஒரு ரெஸ்டாரண்ட்ல உட்கார்ந்து சாப்புட்டுருக்காங்க சாப்புடும் போது என்ன ஆயிருக்கு பின்னாடி உட்கார்ந்து இருந்த பயனோட பிரண்ட் வந்துட்டு மூணு பேரு இருந்தாங்கலாமா சோ அவங்களையும் கூப்டு அஞ்சு பேரு அந்த பேற்றி வண்டியில சும்மா ஒரு பத்து பதனஞ்சு கிலோமீட்டர் தாண்டி போயிட்டாங்களாமா இடிச்சு புடிச்சு அதுல அந்த அந்த கால் வைக்கிற இடத்துல ஒருத்தவுங்க வண்டி ஓட்றதுக்கு ஒருத்தவுங்க அந்த கம்பியில ஒருத்தவுங்க அப்டின்னு சொல்லி பேட்ரி வண்டியில அஞ்சு பேர் உட்காந்து போயிட்டாங்களாமா ஒரு பதினெஞ்சு க் ஆஹ ஒரு பதினெஞ்சு கிலோமீட்டர் போயிட்டாங்களாமா பாத்தா வண்டில பேட்ரி முடிஞ்சிருச்சு
அப்றோ
அதுக்கப்புறோ அங்க இருந்து தள்ளிட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க அப்ப இந்த மாரி அதுக் குள்ள பாத்து நைட்டு பத்து பத்தும் பத்து மணி பதினோரு மணிக்கு மேல ஆயிடுச்சு அப்பவே நைட்டு இவங்க சுத்து சுத்துன்னு சுத்தி க்காங்க வண்டியில அப்ப இவ என்ன பண்ணிருக்கா அவங்க அப்பா அவங்க அப்பா வந்து போலீஸ்தான அப்போ அவங்க அப்பா கிட்ட கால் பண்ண சொல்லிருக்கு இந்த மாரில்லா ஆயிடுச்சுப்பா அப்டின்னு சொல்லி சொன்னதுக்கு அவங்க அப்பா கோவத்துல ஃபோன கட் பண்ணிட்டாங்களாமா அவங்க அவங்க அப்ப வந் அவங்க அப் அப்பா வந்து எதார்த்தமா என்னப்பா இன்னு வீட்டுக்கு வர்ல என்ன தம்பி இன்னு வீட்டுக்கு வர்ல கேக்கறதுக்கு முன்னாடி ஃபோன் பண்ணிருக்காங்க அப்போ இந்த மாரி சொல்லிருக்கா இந்த மாரி ஆயிடுச்சுப்பா நா வந்து இப்ப மாட்டிக் க்கிட்டே அப்டின்னு சொல்லி சொன்னதுக்கு அவங்க அப்பா கோவத்துல ஃபோன கட் பண்ணிட்டாராம்மா அப்புறோ சேரின்னு சொல்லி அப்டியே வண்டியத் தள்ளிட்டே வந்திருக்காங்க மணி பன்னெண்டு ஆயிடுச்சு கரெக்டா ஒரு போலீஸ்கிட்ட மாட்டிட்டாங்க போலீஸ் கிட்ட மாட்னவுட்னே இவன பாத்தன்னா இவனு ஒரு போலீ்ஸ்கார பைய தான அவங்க அப்பாக்கு ஃபோன் பண்ணி அந்த போலீஸ் போட்டு குடுத்துட்டாராமா
போ
அப்ப அவங்க அப்பாஸ் செரியான திட்டு அப் அதுக்கப்புறோ என்னென்னமோ பண்ணி அப்பவு இவங்க திமிர் அடங்காம இப்ப அப்டியே நடந்து நடந்து போயி வண்டிய தள்ளிக்கிட்டே போயி அந்த அந்த அந்த அஞ்சு பேர் இருக்காங்கல்ல அதுல ஒரு பையனோட ஆள் வீட்டுக் போயிரு்க்கானுகஅஞ்சு பேரும் சேந்து
ட்டோ
ஆஹ் அந்த பொண்ணு வந்துட்டு அதாவது அதுல இருக்கிற ஒரு பையனோட ஆள் இருக்கும்ல்ல அந்த பொண்ணு வந்து கூப்டுட்டே இருந்துச்சாமா அப்போ இவங்க நின்னு அதாவது அந்த பைய அந்த ஜன்னல் கிட்ட இருந்து எட்டி பாத்துட்டு அந் அந்த பொண்ணு ஜன்னல்ல இருந்து எட்டி பாத்துட்டு இவ அந்த சைட்ல இருந்து பேசிட்டு இருந்திருக்காங்க இவுனுகல்லா பக்கத்துலயே நின்னுட்டு இருந்திருக்கானுக கரெக்ட் ட்ட பாத்தா அவங்க அம்மா வெளில இருந்து எட்டி பாத்துட்டாங்களாமா அந்த பொண்ணோட அம்மா
ஐயயோ
செரியான சண்ட அவங்க அவங்க ரொம்ப பேட் வேர்ட்ஸ்ல திட்டுறாங்களாமா திட்டு திட்டுன்னு திட்டிட்டு அதுக்கப்புறமா அந்த அந்த பிரச்சனைய எல்லா முடிச்சுட்டு இவனுக என்ன பண்ணிருக்காங்க மறுபடியு வண்டிதா எதுவுமே பண்ண முடியா தள்ளிட்டே வந்துருக்காங்க மணி ரெண்டு ஆயிடுச்சாமா தள்ளி தள்ளி தள்ளி தள்ளி அவங்க வீடுக் தள்ளிட்டேதா கடைசில வீட்டுக்கு வந்து சேந்துருக் ரெண்டு மணிக்கு அவங்க பாட்டி ஃபோன் பண்றாங்களாம்மா அதாவது அந்த குண்டு பையனோட பாட்டி ஃபோன் பண்ணிட்டு இந்த மாதிரி என்னப்பா என்ன தம்பி ஆச்சு இன்னு வரல வீட்டுக்கு அப்டின்னப்போ இந்த மாரி ஆயிடுச்சு பாட்டி அப்டின்னு சொன்னதுக்கு வந்து கா காலிங் பெல் அடிக்காத தம்பி ஏன்னா கால் பண்ணி நா வந்து கதவ தொறந்து வுட்றேனு சொல்லிருக்காங்களாமா இவ எப்டி எல்லாமோ தள்ளி தள்ளி தள்ளி தள்ளி நாலு மணிக்கி வீட்டுக்கு போய் சேந்துருக்கான் நைட் நாலு மணிக்கி ஹலோ
காமெடியா இருக்கு காமெடியா இருக்கு
ஆஹ் நாலு மணிக்கு வீட்டுக்கு போய் சேந்திருக்காங்களாமா கரெக்டா அவங்க பாட்டி கதவ தொறக்கறாங்கலாமா அவங்க அப்பா இருக்காரு
ஐயயோ
செம் செம்ம அடியா ஆமா பெல்ட் வச்சு அடி
தோ
செரியான அடி லாஸ்ட் அடி அவ சொல்றா எனக்கு சம சிரிப்பு செரியான சிரிப்பு எனக்கு அப்ப சொல்றா செரியான அடி எனக்கு கையெல்லாம் வலிக்குது ரெட் கலர்ல கோடே வந்துருச்சு பெல்ட் வச்சு அடிசிட்டாரு எங்க அப்பா அடிசிட்டு நாலுக் எதுமே பண்ல நா பாட்டுக் போய் படுத்துட்டே ரூம்ல அதுக்கப்புற பாத்தா கண்ண மூடி ஒரு அஞ்சு நிமிஷோ படுத்தானாமா படுக்கறதுக்குள்ள அதான் அவன் ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு வீட்டுக்கு போய்ட்டு ப்ப ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் இது பண்ணோம்ல அவங்க அம்மா ஃபோன் பண்
ஆம் இவ நம்பர் எப்பனடி அவனுக்கு கெடச்சிச்சு
கான்ஃபரன்ஸ் போட்டு வுட்டடான் அவன் ஃப்ரெண்டு
ய்யயையோ
கான்ஃபரன்ஸ் போட்டு அது ஒரு சண்ட காலைல ஏழு மணி வரைக்கு சண்டயாமா அதுக்கப் ஆஹ் அதா இனி இ நாள் ஃபுல்லா இப்டி போயிடுச்சு ஏழு மணி வரைக்கு சண்ட நைட்டெல்லா தூங்கவே இல்ல நானு கரெக்டா சண்ட முடியுது எங்க அப்பா வந்து சாரி கேட்டாரு இந்த மாரி இனிமே இந்த மாரி பண்ணாத தம்பின்னாரு அப்புற என்ன எனக் தூக்கமே வரல ட்டு போச்சு அப்டி எங்க அம்மா வந்துட்டு இந்த மாரி இது போய் அப்டேட் பண்ணிட்டு வந்துரு அப்டின்னு சொல்லி சொன்னாங்கன்னு சொல்லி நா இப்ப இங்க வந்திருக்கேன் இங்க வந்து வெயிட் பண்ண வைக்கிறாங்க வெயிட் பண்ண வைக்கிறாங்க வெயிட் பண்ண வச்சுட்டே இருக்காங்க அஞ்சு மணியாச்சு நான் இன்னும் சாப்ட கூட இல்ல அப்டின்னு
ஓ
அப்படி போச்சுன்னு சொல்லி பொலம்பு பொலம்புனு பொலம்பிட்டு இருந்தாங்க அன்னிக்கி அதான் கடைசியா பேசினது ஆஹ் அப்பதா நா கடைசியா பேசினே அதுக்கப்புறோ நா பேசவேல்ல ப்ப ரீல்
நான் வந்து குண்டான அந்த அண்ணா கிட்ட இப்பதா லாஸ்ட்டா இந்த நா சொன்னல டான்ஸ் பண்ணும்போது அந்த அப்போ பேசுனதா அதுக்கப்புறோ அந்த அண்ணா பேசுனதேல்ல
பேசாத விட்ரு
நா ஐயோ நா யார்ட்டயும் பேசுறதே இல்ல அவங்களா பேசுனாதான் நான் வந்து ரிப்ளே பண்ணுவே
ஆஹ்ஹா இப்பதா நா பாத்த அந்த பொண்ணோட இது நம்ம கிளாஸ்ல இருக்கிற பைய எல்லா அங்க இருந்துருக்கா இப்பதா நா அந்த இன்சிடென்ட் பாத்
பாத்தல்ல
ம்ஹ்ம்
நல்லா இந்த ஃபிரெண்ட்ஸ் இல்லயா கேங்கா இருக்காங்க எப்பவுமே ஹாப்பியா இருக்காங்க
ஹ நம்ம
நமக்கு அந்த மாரிலாம் ஒரு கேங்கே இல்ல
அதுதான் கேங்கே இல்ல அவங்கெல்லாம் மொத்தமா ஒரு கேங்கா இருக்காங்க அதேமாரி நம் ஸ்கூல்ல மழ பெய்ஞ்சப்ப கூட என் தண்ணி வச்சு அடிச்சடித்து விளையாண்டுட்டுருந்தாங்க பாத்தியா
ஆமா நம்ல்லாம் கூட லைட்டா பட்டு ச்சில எனக்கு வெளாடணு ஆச ஆனா நம்ம எப்டி
உம் அவங்க அத எத பத்தியுமே யோசிக்காம நல்லா விளையாடுறாங்க
அவங்க என்ஜாய் பண்ணலா நான் நெனக்கிறேன் அவங்க எப் எப்டினாலும் இந்த லெவன்த் இப்பயும் சரி டுவெல்த்தையும் நல்லா என்ஜாய் பண்ணிருப்பா
ஆமா அவங்களுக்கு ஒரு நல்ல மெமரிஸ் இருந்திருக்கும் அந்த மாரி ஒரு ஃரெண்ட் கெடச்சதுன்னு வச்சுக்கோயேன் படிச்சிருக்க மாட்ட கண்டிப்பா
அதென்னும் உண்ம தான் கொஞ்சம் ஆனாலும் நம்ம லாஸ்ட் நேரத்துல படிச்சு போண்டி
படிச்சிருப்போம் கண்டிப்பா படிச்சோள செஞ்சிருப்போம் உம்
இந்த மாரி கேங்ல இருக்கும் போது என் என்ஜாய்மெண்டும் அதிகமா இருக்கும் படிக்கிறதுலயும் நமக்கு அதி இருப்போம் எப்பவுமே இருப்போம்
ஆமா நம்மதான் எதுவுமே செட்டே ஆகல
நம்ப பாம் பண்றதெல்லாம் ஒரு வித்தியாச மோசமான இதா தான் இருந்துச்சு அதுவும் நம்ம தேவயில்லாம இப்ப குட்டி பிசாசு மாரிலாம் வ
எனக்கு என்னமோ என்ன தெரியுமோ தோணுது அந்த குட்டி பிசாஸ் கூட சேர்ந்தனால தான் நம்மளுக்கு பாக்கி யாருமே நம்ம கிட்ட வந்து பேசலையோனு எனக்கு அதிகமா தோணிருக்கு
நாம் நிறைய பேரு நம்மள பத்தி ய பின்னாடி எப்டி பேசிருப்பாங்க நமக்கு தெரியலல்ல எனக்கு என்னவோ நிறைய பேசிருப்பாங்களோ தோணுது இந்த குட்டி பிசாஸ்னால
எனக்கு அதான் தோணுச்சு
யாருமே அவ்வளா பேச மாட்டா
ஹ
காரியத்துக்காக பழகுறவ குட்டி பிசாசுக்கிட்டே யாரும் அவ்வளவா பேச மாட்டா
ஆனா அவ எல்லாத்த பத்தி பேசுவா உம் உம் அவங்க காரியம் முடிஞ்சிச்சு அப்படின்னா விட்டுட்டு போயிருவா அவ்ளோதான் ம்
ஆ வந்து அந்த பிள்ளைக்கு நல்ல ஒரு இது இருக்கு யார பத்தியும் யோசிக்க மாட்டா தெ யார பத்தினாலும் யாரத்தையும் சொல்லிடுவா அவ அப்டி இவ இப்டி
அஹ் டக்குனு இன்னொருத்தங்கல ஜட்ஜ் பண்றது
பார்த்தோனே ஜட்ஜ் பண்ற மாரி ஒரு கேரக்டர் அந்த பொண்ணு அத விட எனக்கு அவள விட அவங்க அம்மாவோட எனக்கு ரொம்ப
அதுதா அம்மாவோட கேரக்டர் தானே அப்டியே பொண்ணுக்கு வரும் ஆமா ஆமாமா ஆமாம் ஆமாம் உம் அப்படியே போச்சு உம் ஆனா நறைய கத்துக்கிட்டே இல்ல இனிதா சாப்பணும் நீயி
நாதா சொன்னேல விரதத்துல இருக்கேன்னு
செரி ஓகே ஓகே
நீ வந்து நா காலேஜ் சேரும்போது என ஒல்லியா தா பாப்ப
அப்புடியா சரி ஓகே ஓகே ஓகே பஸ்ட் டே உன் காலேஜ்ல நா வந்து நிப்பே ஓகேவ வெளியே வந்து நிக்கிறேன் சரியா எங்க நீ
ஏ கண்டிப்பா வந்து நிக்கணு சொன்னினா நீ கண்டிப்பா வந்து நிக்கணும் மகுடி நிப்பியா அப்போ உ காலேஜ் போமாட்டியா
ஃபஸ்ட்டு நாலு மட்டு தானே
நம்ம பசங்களோட தா வா தெரியா நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து சாப்ட்டுட்டு
ஆஹ் ஓகே ஓகே ஏ இருடி எனக்கு செகண்ட் கால் வருது நான் உன கூப்புடுறேன்
செரி ஓகே ஓகே